அ ஆஹ் கேக்குதுங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் ஆஹ் நல்லா இருக்கீங்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஆஹ் சாப்பிட்டீங்களா ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
உம் எல்லாரும் நலமா இருக்காங்க
ஆஹ் சொல்லுங்க தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலையில தோசை தான் ஆம் உம் தோசை தேங்கா சட் ம் நீங்க சாப் டீங்களா என்ன சாப்பிட்டீங்க
ஏ நான்னு அதே தோசை தான் தா தோழி
சரி சரி மதியானம் சாப்பாடு வேற ஆஹ் சரி சரி ஆஹ் மதியம் சாம்பார் சரி சரி ஆஹ் அதோ இருக்கும் இன்னைக் பிள்ளைங்களுக்கு லயும் போய் வீட்டுலதான் இருக்கும் ஹஹ்உம்
அ அது வேற உங்க ஊர்லா என்ன தோழி
ஹவுஸ் ஒய்ப்பா
வீட்டு்லதான் தோழி இருக்கேன்
சரி வீட்டு்ல இருந்து எதுவும ஆஹ் நம்மளோட எதுவும் தனியா வருமானம் வர்றதுக்கு ஏதாவது நம்ம இது பண்ணலாமா
தோழி நான் வந்து மாடு மாடு வச்சிருக்கேன் அந்த மாட்ட பாத்துக்கிட்டு கைத்தொழில் பண்ணுவேன் கைதொழில்னா அந்த ஓயர் கூட யாரும் கேட்டாங்கன்னா பின்னி குடுப்பேன் ஆஹ் அப்புறம் வீட்டுல கறந்து பாலு கேக்குறவங்களுக்கு பாலு மோர்ரு தயிர் இப்படி விற்பனைக்கு பண்ணிட்டு இருக்கேன் ஆஹ வீட்டுல இருக்கிறத விட அது மாடு நமக்கு ஒரு அது ஒருத்தட்ட வேலை ஒரு கடன் கேக்கவேணாம் பாத்துட்டு மத்தது ஏதும் செஞ்சு குடு பண்றோம் ஜாய் ட்டு எனக்குன்னா எனக்குன்னு எதுவும் துணி வேணும்னா எப்பவாது தைச்சுப்பே ஆமாங்க தோழி இப்ப கண்ணு கொஞ்சம் நாலு கண்ணு ஊசி கோக்க முடிலீங்கிளா அதுனால கொஞ்சம் கொஞ்சம்
ஆஹ சரி சரி ஆஹ இப்பதான் நிறைய வந்திருக்கே அந்த பின்ன எல்லாம் குடுத்து இருக்காங்களே இப்ப எல்லாம் வந்திருக்கே தையலுக்குள்ள அந்த பின் எல்லாம் அது என்ன வாங்கி வச்சுக்கலாம் அது மாரி ஆனா யாருக்கும் தைச்சு குடுத்துருக்கீங்களா
அது தங்கச்சிகளுக்கு தான் தைச்சு குடுத்தேன் நா இல்லலாம் நம்ம பிள்ளைங்க எனக்கு வந்து ரெண்டு பொம்பள புள்ள அதுங்களுக்கு தச்சுப்பேன் எனக்கு தச்சிப்பேன் நமக்கு மாடு பாக்கறதுக்கே ஒரு ஆள ஆயிடும்
டயோம் ஆஹ செரி நேரம் இருக்காது ஆமா சரிங்க தோழி சரிங்க தோழி பரவால்ல நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கோம் அதான் ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது இது கேட்கலாம் என்ன செய்யலாம் வீட்டுல இருந்தா அந்த மாரி தையல் மிஷின் இருக்குது பட் தை அந்த அளவுக்கு தெரியாது அதுவும் இல்லாம ஆஹ் ஏதாவது பசங்களுக்கு ஏதாவுது தைச்சுக்கலாம் வெளில எல்லாம் தைக்கிற அளவுக்குல்லாம் அது இன்னும் அனுபவம் இல்லை
உம் உம் உம் இல்ல நீங்க வீடியோலாம் பார்த்தா லே உங்களுக்கு தையல்ல துடிதைக்கிறது அதெல்லாம் ஐடியா போடுறாங்கல்ல ஈஸியா எடுக்குது ஆஹ் அத பாத்து தச்சிக்கலாம்னேன் வேற வெளி ல போய் கத்துக்கத்துகிறத்திற்கு முடியலனா அப்புறம் ஒயற்கூடையும் இப்ப வீ டியோல போடுறாங்க தோழி எப்படி அடி போடுறது ஃபர்ஸ்ட் முடிச்சு எப்படி போடுறதுன்னு ஒன் பை ஒன்னா சொல்லி கொடுக்குறாங்கல்ல அ துல நம்ம பாத்து தெரிஞ்சுக்கெல்லாம் ஆஹ் ஏதாவது அது மாதிரி பாத்துக்கிட்டுதான் ஆகணும் வேற என்ன பண்ண வீ
வேற என்ன பண்றது அதான் வருமானம் இல்லாம இவ்வளவு நாள் தான் இருந்தாச்சு இப்ப பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க போக போக செலவுகள் அதிகமா ஆயிட்டு இருக்கு
ஆமா பிள்ளைங்க படிக்கிறது தான் தோழி ரொம்ப
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அப்போ
லும் இந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் க்கு அதாவது அவிங்க விருப் பபட்டு நாலு பேறு மாரி நம்மளும் நிக்கணும்
ஆஹ் எல்லாருக்கும் உள்ளதுதானே இந்த வயசுல பிள்ளைங்களுக்கு உள்ள ஆசைகள் அந்த பிள்ளைங்க மாரி ஒரு இடத்துல படிக்க போகுதுங்க வீட்டுல இப்ப நம்ம வந்து வீட்டுல இருக்கோம் அது பிரச்சனை கிடையாது நம்ப வெளியிலன்னு போகும்போது நம நம்ளுமே ஓரளவுக்கு அவுங்கள மாரி நம்மளும் சாரி கட் டி ஒரு புடவை கட்டிட்டு போகணும்னு நினைக்கிறோம் அஹ் அப்படிங்கறப்ப பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க நாலு ஊர்ல இருந்து வந்து படிக்கிற பிள்ளைங்க அந்த மாரி தானே இருக்கணும்னு கண்டிப்பா நினைப்பாங்க தானே
உம்
உம் அப்போ வந்து நம்ம அந்த காலத்துல எப்படி இருந்தோம் அப்படின்னா இப்ப அம்மா அப்ப எடுத்து குடுக்கறத நம்ம போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு ட்ரெஸ் இருக்கும் ஒரு நாலு ட்ரெஸ் இருக்கும் ஆஹ் அப்போ வந்து நம்ம அப்படி இருந்தோம் தோழி இப்ப உள்ள பிள்ளைங்க வந்து அப்படி பார்க்கும் போது நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா
இப்ப தோழி இப்ப இப்ப சிந்திக்கும் போது நம்ம வாழ் வாழ்க்கை வீனடிச்சிடமோ ஆ
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா இவ்வளவு நாள் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து வீணடிச்சு வீனடிச்டோம் தான் ஏன்னா இப்ப வந்து நம்மளுக்குன்னு ஒரு கையில இது இல்ல ஒரு வருமானம் இல்லங்கிறப்பதான் அதோட கவலைகள் வந்து ரொம்ப மனசு
அப்படியே அதாவது எனக்கு வந்து நாலு எங்க அக்கா தங்கசிக அக்கா தங்கச்சி நாலு பேரு இருப்போ பையன் கிடையாது அப்ப அக்கா வந்து படிக்க மாட்டேட்டாங்க நா படிக்கிறேன்னு சொன்னேன் அக்கா படிக்கல இல்ல நீ படிக்க கூடாதுன்னு எங்க அம்மா ஒரு ப்பது கடன் ஆடியபிள் கொண்டு வந்துட்டாங்க ஆனா நான் என்ன செஞ்சேன்னா நான் படிக்கலனாலும் என் தங்கச்சிங்க படிக்க படிக்கவெக்கினோ அப்படின்னு அதுங்களுக்கு படிக்கிறதுக்கான உதவி செஞ்சோம் ரெண்டு பேர் ரெண்டு தங்கச்சி படிச்சட்டாங்க கொஞ்சம் ஆனா என்ன நான் இப்ப இந்த எல்லாம் நடக்குதுங்கல்ல அப்ப அதாவது புரிதலுக்கு தான் காதலுங்கிறது ஒண்ணு
கண்டிப்பா
அத நமக்கு நல்லது நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க அதுல எல்லாரும் கெட்டவங்களுக்கு சொல்ல முடியாது நல்ல ஒன்னு சொல்ல முடியாது ஆனா ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்த விரும்பும்போது அந்த புரியதல் வருதுங்கல அத நான் வந்து இழந்துட்டனோ அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுவ தோழி அப்ப எல்லாம் நாம இந்த காதலி க கூடாது யா யோசிக்க கூடாது யார பார்க இருக்க கூடாது அப்போ வந்து
அ அப்ப வந்து நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம வந்து உட்பட்டு இருந்தோம்
ஆஹ
இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு உட்பட்டு இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கணவர்களுக்கு க்காக இருக்கும் அது அதுக்க அப்புறம் ஒரு இதுன்னு வரும்போது பிள்ளைங்களுக்காக இருக்கிற மா பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன தேவைங்கறத நம்ம பயந்து நடக்கற மாதிரிதான் இருக்கு சூழ்நில அடி ஒரு சூழ்நில தான் வ
இப்ப உண்மை என்னன்னா நம்ம ஒரு ஒரு காலத்துல அம்மா அப்பாவுக்காக வாழ இருந்த அடுத்து
ஆஹ் கணவருக்காக வளர்ந்தோம் இ கண்டிப்பா கண்டிப்பா குழந்தைங்களுக்காக வளர்ந்துட்டு இருக்கோம் இப்படித்தான் நம்மளோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு பெண்ங்களோட வாழ்க்கை அதிகபட்சம் பார்த்தோம்னா தொண்ணூறு சதவீதம் நம்ம பெண்களோட இது அப்பதான் போயிட்டு இருக்கு ஆனா இப்போ உள்ள பெண்களல்லாம் கிடையாது ஆஹ் சொல்லுங்க
இப்ப ஒரு முடிவு பண்ணிருக்கேன் தோலி என்ன செய்யணும்ன்னனு கேட்டீங்கன்னா இ நான் பிள்ளைங்களிட்ட சொல்றேன் இது வரைக்கும் படிச்சு முடிச்சதுவாங்கிறது ஒரு கல்யாணத்த பண்ணிட்டோனா இனிமேல் அதுக்கப்புறம் எனக்காக வாழ் இறைவன் உயிரோட வச்சா
கண்டி ஆ கண்டிப்பா கண்டிப்பா நோய் நொடி இல்லாத வாழ்க்கையே ஆண்டவான் கடவுள் நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அதுதான் இப்போ அது காசு பணங்கிறது அப்புறம் அது நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் இறைவ நம்ம கொடு க்கணும் தான நம்ம கடவுளிட்ட வேண்டிணும் ஆமா எல்லார் மக்களும் நம்மளுக்காக எனக்காகனு சொல்லல உங்களுக்காக எனக்காக ஊர் மக்கள் உலக மக்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எப்பயும் நோய் நோடி இல்லாத வாழ்க்கையை கடவுள் கொடுக்க நம்ம கண்டிப்பாக வேண்டிப்போம் அஹ் அதுக்கப்புறம் என்ன இருக்கு வந்து நம்மளோட ஏதோ சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு இ ஒரு நாப்பது வயசு இருக்கும் முப்பது வயசு ஆயிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வாழ்றதுக்கு என்ன இருக்கு நம்ள உடம்புல அது ஒரு வெளிய போறோம் அப்படனாங்க என்ஜாய் பண்றதுக்கு நமக்கு எதுவுமே இருக்கு இருக்காது இது இதுல நம்மளால ஏற முடியுமா இதுல நம்மளால விளாட முடியுமா அப்படிங்கற மாரி இருக்கும் இல்ல அது யாரும் ஏதோ சொல்லுவாங்களா இந்த எஜிக்குப்புறம் எங்களுக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அடுத்தது
இப்ப உங்க ஊர்லல்லாம் என்ன தோழி இருப்பா அதாவது ஒரு ஐதகம் இருக்கும்ங்கல ஒரு
எங எங்க ஊர்ல அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா அப்படின்னா எதுவுமே வந்து இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதுல வேலைக்கு படிச்சிருந்தா வேலைக்கு போலாம் படிக்காதவங்களும் வேலைக்கு போகலாம் அவங்களுக்கு தகுந்த வேலை இருக்கு அஹ் இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு இப்ப அதாவது எப்படி நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா ஒண்ணு அண்ணாட வாழ்க்கை அண்ணாட சம்பாதிச்சு அண்ணாட இது பண்றவங்களா இருக்கணும் இல்ல அப்படின்னா ஒண்ணு நல்ல பணக்கார நல்ல வசதிய கொடுக்கணும் இப்ப நம்ம நடுத்தர வர்க்கம் தான் அப்படிங்கற எங்க போனாலும் நளுக்கு கஷ்டமா இருக்கு இங்கிட்டு போனாலும் கஷ்ட
கட்டாயம் அதான் தோழி நேரத்தி கூட ஒரு தோழிக்கிட்ட அததான் ஒரு தோழி பத்தி பேசிட்டு இருந்தோம்
ஹம்
நாலும் மனிதர்கள் நம்மளை தாழ்த்தி பேசுறாங்கன்னா கிராமத்துல இறங்குினாலும் மனிதர்கள் தாழ்த்தி பேசுறாங்க ஆஹ்
இப்ப நம்ம அந்த அளவுக்கு படிக்கல அப்படிங்கிறப்போ நம்ம வந்து வேலைக்கே போக முடியலை அப்படியே அதே மாரி போனோம்னா ரொம்ப வேற எந்த வேலைக்கு போறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு கடைக்கு போய் வேலைக்கு போகலாம் நம்பனாலும் நம்மளுக்கு அதுக்குகுந்த சரியா வருமா அப்படின்னு தோணுது ரெண்டாவது பிள்ளைங்க இருக்காங்க நம்ம காலையில போயிட்டு நைட்டு வரணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சரிமா வீட்லயே இருந்து பண்ணலானும் வீட்டுல எதுவுமே நம்மளுக்கு அதுக்குள்ளது எதுவும் இல்ல ஆ ஒரு ஒரு ஏதாவது வாங்கி விக்கலாம் விற்பனைக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னாலும் இப்ப எல்லாமே ஆன்லைன்ல ஆயிடுச்சு ஆன்லைன் அஹ் சம்பந்தப்பட்டதா போயிடுச்சு ஒரு சாப்பாடா இருக்கட்டும் ஒரு துணிமணி எடுத்து வியாபாரம் பண்றதா இருக்கட்டும் ஒரு நகைகள் நகைகள்னா கவரி் அ பேன்சி ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு நரையா இருக்குன அதனால எல்லாருமே அதுதான் ஹ ஏன்னா அதுல ரிட்டன்ங்கிறது ஒரு இது ஒண்ணு குத்துருக்காங்க ஒரு வாய்ப்பு குடுத்துருக்குரனால அந்த வாய்ப்ப வந்து பிடிக்கலனா ரிட்டன் பண்ணிக்கலாம் இப்ப நம்ப கடைல வாங்கீட்டு வந்தா கூட இப்ப ரிட்டன் பண்ண முடியாது ஆனா ஆப்க்குறப்ப முடியான நா மறுநாள் வாய்ப்பு இருக்காங்கிறப்ப எல்லாருமே ஆன்லைன தான் போயிடுச்சு
ஆல்ல அதான் வீடியோ மூலயமா சொல்றீங்க
உம் வீடியோ மூலியமா சொல்லல தெரியாம சாதாரணமா ஒரு ஆ ந்த நா பேரை சொல்ல கூடாது அதனால சொல்லறாங்க தனியாவே எந்த ஒரு ஆப் இருந்தாலும் ஆன்லைன்ல நம்ம பண்றோம் றல ஆஹ்
உம் சரிங்க சரிங்க ச இப்ப நானே கொஞ்ச நாள் சமீப ல்ல கொஞ துணி எடுத்து வியாபம் பண்ணாங்க தொழி ஆனா அது உ
அது சரியா வராதுங்க தூழி நம்மளுக்கு தெரிஞ்சவங்கதான் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறப்போ கடன் கொடுக்குற மாரி திரும்ப அது அவங்க திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கறது நம்மளுக்கு கையில மறுபடி நம்மளுக்கு அந்த மறுபடி அது உள்ளதை எடுக்கிறதுக்கு முதல்ல எடுக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் நாள் ஆகும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க கடைலனா மொத்தமா கொடுத்து வாங்கிரலாம்